தோழி சொல்லுங்க தோழி
வேற ஒரு டாபிக் எ போது ஆ இந்த படங்கள்ல வர சாங்ஸ் பத்தி பேஸ்லாம் சேர் ரி யூனியன் அத பத்தி பேஸ்லானு சொல்லு நீங்க நெறயா படங்கள் எல்லாம் பாக்றது உண்டா
ம் பாப்பன் தோழி எப்பயாச்சும் தான்பா ஃப்ரீயா இருக்கும் போதான் இப்ப பசங்க வந்ததுல இருந்து எதுவும் பாக்க முட்ல தோழி அவுங்க வீட்ல வந் வந்து இப்போ பாக்குலாம் இப்ப டைம் இருக்கு பசங்க எல்லாம் ஸ்கூல் போயி இருக்காங்க அவுங்க வந்து எங்க மா நா வந்து அந்த சீரியல் அந்த மாரி பாத்து இருப்பாங்க அன நா பாக்க மாட்டேன் அவுங்க உக்காந்து இருக்கும்போது எதாச்சும் படத்க் கூட்டு போனாங்கன்ன பாப்பேன் அப்டி இல்லைன்னா பாட்டு கீட்டு கேட்டு இருப்பே அவ்ளோதா தோழி
நெறைய கொழந்தைகள் என்ன தா கேகன்னு சொல்லிட்டு நா படம் எல்லாமே பாப்போ நல்லாருக்கு எனக்கு மோஸ்லி வீட்ல தா அவுங்களே பாத்துப்பாங்க தோழி
நீங்க பேசுர்து எனக்கு ஒரு மாரி கேக்குது தோழி
ஆஹ் ந மோஸ்ட்லி வீட்ல இருக்கும் போது பாட்டுதா தோழி பாட்டு வெச்சு வுட்டு நம்ம
அ ஆமாங்க தோழி காலையில எழுந்த ஒடனே எடுத்து ஸ்பீக்கர் எடுத்து ஃபோன் கனெக்ட் பண்ணி நம்ளுக்கு கெடச்ச பாட்டு தூக்கி வெச்சுட்டு அதுக்கப்புறோ வேல செய்யும்போது அந்த கலைப்பே தெரியாது
ஆமா
நம்ப அவ்சர அவ்சரம்மா பசங்க ஸ்கூல் கலப்புறதுக்கு எவ்ளோ பாஸ்ட்டா செய்ய மா அந்த டைம் நீங்க நம்ளுக்கு போறதே தெரியாது
ம்
அது உண்ம தா தோழி அந்த டீ குடிக்கும் போது உக்காந்து அந்த பாட்ட கேட்கும் போது இன்னு நல்லா இருக்கு காலையில ஆனா சீக்கிரம் எழுந்தாதா அத செய்ய முடியும் நம்மளால
உம்
னா அவ்ளோதா டைம் ஆய்டுச்சு டைம் ஆய்டுச்சுன்னு ஓட்ரதா இரு நீங்க என்ன படம் பாத்தீங்கன்னு தோழி லாஸ்டா
கருப்புன்னு பாத்தேன் தோழி நல்லா இருக்கு ஒரு டைம் பாக்கலாம் தோழி ஆமா தோழி நல்லா இருந்தது படமும் ஆஹ் ஓரளவுக்கு நல்லா இருந்துது ஒரு டைம்
உம் பாக்கலா தோழி
பசங்க எது தோழி விரும்பி பாப்பாங்க படங்கள் பாப்பாங்களா
உம் நாங்க தோழி ஆஹ் பாப்பாங்க தோழி பாப்பாங்க நா நாங்க சொல்லி
டிவில பாத்துட்ருப்பாங்களா
ஆ அந்த மா அந்த மாரி சேனல் வந்து அவுங்க பேச்சு விட்டாதா பாக்கறது ஏன்னா வந்து அவுங் அத பாக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதையே பாத்து னு நனைகிறாங்க தோழி
அதான் அதான்
சேஞ்சே பண்ணக்கூடாதுன்றாங்க
ம்
அதனால என்ன பண்றது கொஞ்சோ டைமிங் இப்போ நா இன்னைக்கி நாளைக்கு மார்னிங் வீட்ல இருக்குறாங்கன்னா நாளைக்கு காலையில போட் ஆனாங்கனா அத மதியோ தா ஆஃப் பண்றா மேரி ஆயிட்றானுங்க அதனாலயே என்னா பண்றது வெளிய விளையாடுங்க நா ஒன்னா விளையாடுங்க நா உக்காந்துட்ருக் இருக்கேன் ஏன்னா நா போய் படுத்துட்டேன்னா இல்ல வேற வேலைக்கு போயிட்டன்னா அவங்க வேற வேல பண்ணுவாங்க ஓட்றது ஓடியாறது அந்த மாரி பண்ணுவாங்க நா என்ன பண்ணுவேன் போய் வெளிய உக்காந்துட்டு நீங்க நா வேனா விளையாடுங்க நா அங்க உக்காந்துட்ருக்கேன் ஆனா டிவி வந்து நா போட உட மாட்டேன் அவுங்க தாத்தா பாக்க உட்ருவேன் நான் அவுங்க ஏதாச்சும் பாக்கட் அவுங்க அப்ப ஃப்ரீயா இருக்கற டைம்ல இவுங்கள பாக்க உடுவேன் கொஞ்ச நேரோ தா அதுல இல்லன்னா அதுலயே அடிட் ஆயிட்றானுங்க அந்த சுட்டி டிவிலியே அடிட் தேரானுங்க அது என்னென்ன சுட்டி டிவி இருக்குது அவனுங்களே பாக்கறாங்க பாத்து அதனால ரொம்ப பக்கமா பாக்கறானுங்கன் சொல்ட்டு டு நான் அந்த டிவி விட்றது கெடயாது படோ ஏதாச்சும் கொஞ்ச நேரம் மாத் வோ அதும் நல்ல படமா இருந்தா வேற எதனா படமாந்துச்சுனா வேணா அப்படின் சொல்ட்டு விட்ருவே நம்ம என்ன பாக்குறமோ அத பாக் பண்ணுங்க அப்டி இல்லனா அவனுகளுக்கு தேவனா கேப்பானுங்க பர்மிஷன் குடுத்தா பாப்பானங்க இல்லனா எந்ச்சி வெள்ல போயிடுவானுங்க நா விளையாட போறோ அப்படி சொல்ட்டு வெளில போயிடுவானுங்க நா கூடவே போயிட்டு உக்காந்துட்ருப்ப அவுனுங்க என்ன வெளயாடுறாங்க இல்லனா என்ன பால் போட சொல்வாங்க அம்மா நீ போடுமா பால் நா அடிக்கறே அப்டின்வானுங்க அந்த மாரி செஞ்சுட்ருப்பாணுங்க நானு அவங்க கூட விளையாட்ணு கொழந்தையா மாறி வேற வழியில்ல இல்ல எனக்கு ஒவ்வொருத்த ஒருத்தவ போட்டானா ஒருத்தன் எம்மா அவன் ஒழுங்கா போட மாட்டன்றா நீங்க போடுங்கமா அப்டினுவாங்க அந்த மாரி போகு நீங்க உங்க பசங்க கூட விளையாடுவீங்ளா தோழி
முடிஞ்ச பாத்துட்ருப்பாரு அதுக்குலமே சரி வாங்க அப்டின்னு சொல்லி
தோழி நீங்க பேசறது எனக்கு செரியாவே கே க்க மாட்டன்து தோழி ம் அது அத கேக் கேக்குதான்றது மட்டு தா கேக்குது தோழி அதுக்கப்ற ஒரு மாரி கேக்குது
இப்ப கேக்குதுங்ளா நல்லா
இப்ப கேக்குது தோழி
ஆ
லோலியா கேக்குது ஃபஸ்ட்
ஆ ஆ தோழி ஆ அவரு இப்பத சின்ன பயன்றனால ஃபோன் கொஞ்ச சோ எடுத்து பாக்க ரொம்ப ஆர் ஆரம்ச்சிருக்காரு அதனால நாங்க அத கொஞ்ச அவாய்ட் பண்றதுக்காக செரி வாப்பா நம்ம கொஞ்ச வெளயாட்லா அப்டி சொல்லி அவரோட வெளயாட ஆரம்பிக்கிறோ
ம் ம் ம் ஆமாங்க தோழி
கள் ஓட்டுவாரு
ம் அந்த மாரி ஆக்டிவிட்டிஸ் குடுங்க தோழி சைக்கிள் ஓட்றது ஆ ரன்னிங் ரன்னிங் ரேஸ் கூட போற மாரி நீங்க சும்மா கூட ஓட்ற மாரி கொஞ்ச தூரம் ஏன்னா ரொம்ப தூரலா இல்லே ஒரு செகன்ஸ் தூரம் அந்த மாதிரி ஒட் சரி அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லே பண்ணுங்க தோழி ஏதாச்சு புதுசா ஆ புதுசா ஒரு பொருள் வச்சுட்டு இந்த பொருள் எவ்ளோ இருக்கு எப்புடி அடிக்கலாம் அந்த பொருளே அந்த மாதிரி இது பண்ணீங்ன்னா போன் கொஞ்ச அவாய்ட் பண்ணுவா அவங்க கூட ஆள் விளையாட ஆள் இல்லேனதான் தோழி அந்த போன எடுக்கறாங்க அவங்
உம் ஆமா தோழி ரைட்டு அதனால இப்ப அவரு கொஞ்ச டிராயிங் பண்றது அஹ் சைக்கிள் ஓட்டுறது வெளியே மேக்சிமம் வெளியே வாக் வெளியேவா ன்னு சொல்லி போனே விட்டுருவான்
உம் அந்த மாதிரிதான் தோழி
த முடியாத கட்டத்துக்கு தான் யாரும் இல்லாத டைம் நமக்கு தான் சரி கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டூம் சேரி ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட் பண்ணா அதுல எ என்னதா இருக்கு என்னதா இருக்குன்னு அதுலேயே தான் மைண்ட் போகுன்றதனாலே செரி கொஞ்ச நேரம் கொடுப் ப ஒரு ஒரு ஆ ஒரு அர அரை மணி நேரம் ஒரு மணிநேரம் குடுத்துட்டு வச்சிருன்னு சொன்னா அப்புறோம் வச்சிருவாரு
ம் சரிங்க தோ நா என்ன பண்ணுவேன்னா எ பசங்க பஸ் ட்ராயிங் பண்ண சொல்லுவேன எப்பயாச்சும் ஒரு டைம் ட்ராயிங் பண்ண சொ சொல்லுவேன் அப்டி பண்ண இல்லே அவங்க வந்து வேற ஏதாச்சு டிவி கிவி வேணுன்னு சொன்னாங்கனா கலர் எடுத்து குடுத்து என்ன பண்ண பென்சில் எடுத்து குடுத்து நீங்க செவுத் த்துல வரைங்க என்ன வரிறீங்களோ அக்டிவா வரி ங இப்பதா நா பெயிண்ட் அடிச்சு வுட்ருக்க நீங்க வரீங்க அ அது அப்டியே சூப்பரா இருக்கற மாரி மத்தவங்க வந்து பாத்தா பரவால்ல சூப்பரா இருக்கு அப்டின் சொல்ற மாரி வரீங்க அப்டின் சொல்லி குத்துருவ சரி ஓக் கேம் ப்ச் ம் போனாலு பரவால்ல பெயிண்ட் அட்ச்சுக்கலா இன்னொரு வாட்டி ரூம்ல உள்ள சொல்ட்டு குட்த்துருவ அவுங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கேத் த மாரி பட்டர்ஃப்ளை வரைவாங்க அதுக்கேத்த மாரி கலர் பண் பண்ணுவாங்க அதுல கொஞ்ச நேரோ டைம் போயிடு அவுங்க எதுக்கு அடம்பு டிச்சானா அத ம மறந்துருவாங்க
ஆ
வீட்ல அந்த பிளாக் போடு வந்து போட்டுட்டு அவுங்க டாடி கிட்ட சொன்ன அவங்க போட்டாங்க பிளாக் போர்டு போட்டு அதுல ஏதாச்சு சு வரீங்க
ம்
பீஸ் வாங்கி குடுத்து அதுல வரீங்க அப்டின் சொல்லுவாங்க ஏனா அவுங்களுக்கு அதுதா டைம் பாஸ் ஏதாச்சு வரயிருவா வரிவாங்க டிராயிங் பண்ணுவாங்கஅவுங்க நோட்டுங்களே அவுங்க டிராயிங் ப போவாங்க அந்த மாரி இருக்கும் போது டைம் போறத்தே அவங்களுக்கு தெரியாது அதுல அதுன போனு அந்த மாரி எதுவும் கேட்க மாட்டாங்க இப்ப பாத்தா கூட எட்டி பாத்த குடுத்தா கூட ஏன் அந்த மாரி பாக்க மாட்டாங்க நம்ம பாத்துன்றோ போனா அந்த மாரி பாக்க கூடாதுரா அப்டின்னு சொன்னனா கண்ணு ரெட் ஆயிடும் அப்டின்னு சொல்லுவ அதனால பாக்க மாட்டாங்க கண்ணு தான் முக்கியம் தெரியுல்ல அப்டின்னு சொன்னேன்னா அது பாக்க மாட்ட நீ என்னய பாக்க வேனனு சொல்லுவாங்களா தோழி
ம்
அம்மா நீங்க சொன்னீங்கல்லம்மா நீங்க பாக்காதீங்க இல்லப்பா ஒரு போன் கால் ஒன் மெசேஜ் வந்திருக்கு நான் பாத்துட்டு வச்சறேன் போது போன் பார்கலாம் அவங்க வந்தவனே நம் போன வந்து
ஆமா தோழி அவங்க முன்னாடி நம் நம்ளும் கொஞ்சம் அந்த போனை எடுக்காம இருந்தாலும் நாலே அவங்களுக்கு பாதி
ஆஹ் ஆமாங்க தோழி அதனால நான் னா பண்றது போன் நம்மளுக்கு வந்த உடனே என்ன அவங்கள ஸ்நாக்ஸ் சாப்பிட வெக்கணும் அப்புறம் வந்து சாப்பாடு செய்யணும் அவங்களுக்கு வந்து டியூஷன் சொல்லி தரணும் இந்த மூணு வேலை இருக்கு இருக்கும் போது நம்மளுக்கு எங்க அந்த போன் எடுக்க டைமு திருப்பி அவங்க சாப்பி பாத்திரத்தை கழுவி வெக்கணும் டிபன் பாக்ஸ் எத்து கழுவி வெக்கணும் அவ்வளோதான் அவங்க தூங்குறதுக்க கரெக்டா தூங்குறதுக்கு டைம்அதுல எங்கந்தும்மளுக்கு போன் எடுக்கு டைம் இருக்கு இல்லவே இல்ல அதனால ந போன் எல்லப்பா ஒரு மெசேஜ் பாக்குறனா கூட கேக்குறாங்க உம் ஏமா நீதான் சொன்னீங்கல்ல கண்ணு பாத்தா கேட் என் பையன் அப்டியே அடோம் புடிப்பான் ஒரு நிம்ஷோ இருப்பா இதப் பாத்துட்டு வைக்கனு இல்ல மம்மி நீ வெய்யீ மம்மி அப்டினு கத்துவான் நீ வெச்சாதான் நீ வெச்சாதானுவான் அதனால ன்னா பண்ணுவ நா வெச்சுருவே
ஒரு ஆள் இருக்கம்போதுதான் நம்ளு கொஞ்சோ அது அவாய்ட் பண்ண பாப்
ஆஹ் ஆமாங்க தோழி அப்டியே வெச்சிருவன் நானு வே வச்சாதா அவன் படுப்பன்
ஆஹ் நம்ளும் அந்த கட்டாயத்தின் பேர்ல நம்ளும் அத வெக்கிறோ
ம் அப்டி நா என்ன பண்ணுவன் செரி அற சரிப்பா நா ஒன்னு எதுவும் இதுவு இல்லப்பா மெசேஜ் பா ரம்ப ஸ்கூல் மெசேஜ் பா நாகூட இல்ல மம்மி நீ வைய் மம்மி நீ வைய் மம்மினு வெச்சிருவான் அப்ரோ சரி அதுக்க அப்புறமேட்டுகா அவன் தூங்கிடோனே அ ம் அதனால பொனனா அப்ப ஸ்கூல் மிஸ் ன்னா காட்டு மானுவாங்க ஏ செகண்ட் ஸேண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸேண்டர்ட்னு போட்டுருக்க மாட்டிங்களா
ஆமாங்க
காட்னா ஓகே அம்தி ஆயிருவாங்க
ஆமா மேம்
வச்சிட்டு ஒடனே இடிச்சிடுவாங்க எல்லா அவங்க நம்ளுக்கு கொஸின எழுப்புவாங்க நீங்க சொன்னீங்கில்ல அன்னிக்கி பாக்க கூடாதுன்னு இப்ப ஏ நீங்க இத செய்றீங்கன்னு கேப்பாங்க அந்த அளவுக்கு ஆய்ட்டாங்க இப்ப இருக்குற பசங்க
உம்
செரிங்க தோழி நீங்க வேறென்ன ஆ இப்ப எப்டி சொல்றது உணவுல வந்து இந்த ஜங்க் ஃபுட் இல்லாம இப்போ வீட்லயே செஞ்சு பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் குடுப்பீங்க தோழி
நா ஸ்நாக்ஸ்ன்றதவிட சாப்புடுறதுலே கொஞ்ஜோ டிஃப்ரெண்டா ஏதாது பண்ணி குடுப்பே தோழி பூரின்னு பண்ணோனா அதுல இந்த பாலக்கீர கீர வகைகள் எல்லா ஆட் பண்ணி அதுல குட்டி குட்டியா பூரி அந்த மாதிரி செஞ்சு குடுத்துருவே தோச பண்ணா அதுல பீட்ரூட்டு தக்காளி தோச அப்டி வெரைட்டியா வர மாதிரி பண்ணி குடுப்பே தோழி ஆஹ் இட்லி செஞ்சோனா இட் வெளில வந்து கருவேப்ல பொடி ஆ பருப்பு பொடி அதெல்லா போட்டு தால்ச்சு அந்த மாரி குடுத் அனுப்பிருவே தோழி இதெல்லா வந்து அவங்க சாப்ட முடியாதா இப் ஜம்ஸ்ன்றனால அவங்க வேண்டான்னு அவாய்ட் பண்ணுவாங்க அப்ப கீரைலா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டோனா அவங்க அதுல இருக்கறது தெரியாது ஆனா என்னமோ பண்ணிருக்காங்க டிஃப்ரண்டா பண்ணிர் க்காங்கன்றதுனால சாப்ட்டு வந்துருவாங்க தோழி
உம் ஆ தோழி நீங்க வந்து கீரைலே வந்து அதிகமா சத் துனா இந்த முருங்க கீர தா
ஆமா தோழி அந்த முருங்கக்கீர பவுடரு தா அந்த தோச மேல இட்லி தாளிக்கும் போது அதுக்கெல்லா நா யூஸ் பணிக் வந்
ம் செரிங்க தோழி அத அதெல்லா குடுத் தா ரொம்ப நல்லது தோழி கொழந்திங்களுக்கு ப்யூச்சர்ல
ஆமாங்க்கா நமக்கு குடுத்த அவகாசோ முடிஞ்சிருச்சி தோழி இனி நாளைக்கி உங்ளுக்கு இருந் தா கூப்டுங்க இல்லன்னா நாளிக்கு கூப்டுங்க தோழி